ஹலோ
கேக்குதாடா ஹலோ
அக்கா கேக்குது சொல்லுங்க
ஆ நெட் இல்லயாட் இருக்குது நெட்ர் ஒர்க் இருக்க இடத்துக் கொஞ்சோ மூவ் ஆய்க்றியா
அக்கா இங்க ஃபுல்லாதா இருக்கு
ஆ செரி ஓகே ஆ என்ன பண்றீங்க
வீட்லதான் இருக்கன் நீங்க என்ன பண்
நானும் வீட்ல தான் இருக்கேன்
சாப்டிங்களா
ஆச்சுடா நீ சாப்ட்டச்சா மதியம் லன்ச்சா ஆ செரி செரி ஆ
பாப்பாங்க
பாப்பா அவ வெளயாடிட்டு இருக்கறா
செரி செரிக்கா
ம் அங்க தம்பி பாப்பாலாம் என்ன பண்றாங்க அப்படியா செரி செரி ஆ
எப்பத் திரும்ப வருவீங்க
எப்ப வருவோம் ஒரு டென் டேஸ் கழிச்சு ஒரு டென் டேஸ் நான் லீவ் கேட்டிருக்கேன் ஸ்கூல்ல இருந்து
செரி செரிங்க
அதனால் அப்புறோம் ஒரு டென் டேஸ் கழிச்சு வர சொல்லிருக்காங்க
செரி செரி போமோது அங்கவே போயிடுவீங்களா அந்த பள்ளி
ஆமாண்டா இங்க வீட்டு ஸ்கூலுக்கு தான கேக்குற பாப்பாங்க அந்த பில்டிங் பத் ஆம்மா இப்போ மே ஃபஸ்ட் வீக் இங்க ஷிஃட் பண்ணிடுவோம் நாங்க மோஸ்ட்லி ஷிப்டிங் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்குது எல்லாமே மாத்தி வெச்சுட்டு இருக்காங்க
செரி செரிக்கா
அப்புறோம் அது முடிஞ்சதையும் இங்க வந்துருவோம்
செரிங்க்கா
ம் நீ நேத்து போனிலடா ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க ஓகே அவுங்க ஏதோ டிஸ்டன்ஸ் இருக்காங்க வர முடியாது அப்டின்னாங்க அவுங்களுக்கு எதோ ஆ
அப்டின்னாங்க
அப்டியா செரி செரி ஓகே ஆ வரனும் ஆ நா நானு சொல்றேன் செரி செரி ஆ
நீ என்ன பண்ணுவாங்கன்னு தெர்லக்கா
ஓகே ஓகே ம் நீ பெசாம யசன் அந்த ஸ்கூலுக்கு நீ போனில பஸ்ட்டு அங்க கூப்ட்டு கேட்டுப்பாரு இப்ப ஒரு ஒன் வீக் ஆயிருக்கும்ல நீ போயிட்டு வந்து எனக்கு ஒரு ஃபோர் டேஸ் ஆச்சுங்க ஆ இல்லனா நீ இப்டி கேளு ஆ இப்போ உனக்கு இங்கயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அங்கேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல சோ இந்த மாரி எனக்கு இன்னொரு இடத்துல சான்ஸ் கடைக்கிற மாரி இருக்கு நீங்க எனக்கு என்னென்னு ரிசல்ட் சொன்னீங்க அப்பிடின்னா நா அதுக்கு தகுந்த மாரி டிசைட் பண்ணிக்குவேன் அ அப்பிடின்ற மாரி நீ கேட்
ஆ அவுங்கள மேம் ஒருத்தங்கள தெரிஞ்ச மேம்தான் ஃபோன் பிக் பண்ணாங்க மேம்கிட்ட கேட்டேன் இந்த மாரி வந்திருந்தன் மேம்
ம் தா எதாவது மிஸ்டேக் இருந்துச்சுங்களானு தெர்ல இல்ல இல்ல நீ அப்பிடியெல்லா கூப்ட்டு கேட்டு பாக்லா அதாது இந்த மாரி வேக்கன்சி எனக்கு இங்க கெடைச்சிருக்கு சோ இங்க எனக் இதுனா இது கொஞ்சோ பக் கமா இருக்க மாரி இருக்கு ஆ எல்லா இதுலந்து பாக்கும்போது எனக்கு கொஞ்சோ பெனிஃபிட்டா இருக்கு அப்டின்னு கேட் கேட்டு பா பாரு நீ ஆ இருந்தா உங்களுக்கு ஓகேவா இருக்குல்ல நா கேட்டுட்டு கூப்புர்றேன்னாங்க ம்
ஆனா இந்த வெயிட் பண்ண வைக்கறதுலரு
அது ரொம்ப கஷ்டோங் கா
புரில எனக்கு
இதுல என்ன ரிசல்ட்டுனு தெரியாம வெயிட் பண்ண வைக்கிறதே ரொம்ப கஷ்டங்கா
கொடுமையா இருக்கு ஆமா அப்டித்தா பண்ணுவாங்க அப்றோ இப்ப கொஞ்சோ அவங்க அட்மிஷன்ஸ் பிஸ் ஸில இருந்தாலு இருக்லா இல்லயா அது அட்மிஷன் டைமு கூட இல்ல
ஆமாங் க்கா
ஆ அதனால கொஞ்சோ அந்த பிஸில இருந்தாலு அவுங்க இருப்பாங்க
ஆ நா கேட்டுட்டே அப்பயு மனசு கேக்காமயு கேட்டுட்டே கால்
டுட்டே கால் பண்ணியே
நா தா பன்னெண்டு மணிக் கூப் புட்றே சொல்றேல்லங்க சேரி இது பாத்து ட்டு நம்ம இன்னொரு வேற எதாது ஸ்கூல் போலா அப்டின் நெனைச்சிட்டு தா கேட்டே அவுங்க கேட்டுட்டு கூப்பர்றே
க்கு நீ பேசறது கொஞ்சோ தெளிவா கேக்க மாட்டேங்குது வாய்ஸ் கரகரன் கேக்குது அதா
ஆ ஹ சேரி சரிக்கா ரூம் குள்ள இருக்கறதுனால அப்டி கேக்குமா இருக்கு உங்குளுக்கு
கொஞ்சோ அ வெளில வந்து பாக்குறியா வெளில வந்தா நெட்ஒர்க் இருக்குமா இல்லியா அப்பிடியா செரி செரி ஆ ஆ செர்
அப்றோ கேட்டுட்டே மனசு கேக்காமயு ஃபோன் பண்ணி கேட்டுட்டே
ஆ
அவுங்க கால் வ பாக்குறன் கூ சொல்றேன்னாங்க செரி அவுங்க சொன்னதுக்கப்றோ வேற எதாது இங்கதா எஸ் ஆர் டி இருக்குல்ல ரெஷ்ஷும் எஸ் ஆர்டி லியோ ரேங்கிலியோ ரெஷ்யும் குடுத்து பாக்லா
குடுத்து பாக்லா அப்டின்ட்டு
செரி அவுங்க சொல்லிட்டா போக தேவ இல்லைலன் கேட்டு பாத்தே அவுங்க இன்னு கூப்படல எப்ப கூப்டுவாங்கன் தெரில
அ இப்ப அவுங்க என்ன சொன்னாங்க
நா கேட்டுட்டு கூப்பர்றங்கன் சொன்னாங்க
ஆஃபீஸ்ல பேசிருப்பாங்களாருக்கு ரிசப்ஷனிஸ்ட்டு ம்
ஆஃபிஸ்லந்தா ரெகுலரா பேசுற மாரி தா பேஸ்னாங்க கேட்டு கூப்புர்றங்க இன்னங்க அவங்க தெரிஞ்சவங்கதா ஆனா இன்னு கூப்படலையே
அப்படியா எப்ப கூப்பர்றன்னாங்க எதாது டைம் எதாது சொ சொன்னாங்ளா மேபி இன்னக்கி ஈவினிங்குள்ள கூப்பர்றே இல்லன்னா நாளைக்கு செரி செரி ம் செரி அப்ப இன்னைக்கு உட்ரு அப்றோ நீ மண்டே டியூஸ்டேவு எலெக்க்ஷன் ரிசல்ட்டு
ஆமாங்க
ஏ இன்னைக்கு கூப்ட்டுட்டு நீ நாளைக்கு கூப்ட முடியாது நீ அப்டி கால் பண்ற மாருந்தா புதன்கெழம தா கால் பண்ண முடியு ம் சேரி பாக்கலா வுடு
ஐயோ இது இந்த காக்குறதுல இருக்கற ஃபீலிங் இருக் கே அது ரொம்ப சரியானா டார்ச்சருக்கா நீங்க டக்குன்னு ஒருத்தங்க ச் சொல்ட்டாங்க வெச்சுக்கோங்களே ஆமா சரிங்க நா செலக்ட் பண்றே அப்புறொ பாத்து ட்ரெயின் பண்ணிக்குலா ஒன்னு பிரச்சன இல்லன்னு சொன்னா ஓகே இது என்னடா னா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னா
இப்ப எல்கேஜிக்கு அதாது கேஜிக்கு எடுத்துக்கறேன் சொன்னாங்களா இல்ல கேஜிக்கு வேகன்சி இருக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா
அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஹையர்கு ஆ முடியாது கேஜி வேணா பாக்குறேங்க கண்டிப்பா கேஜிக்கு வேக்கண் இருக் கு நா உங்கள ஃபஸ்ட்டு கேஜி போடுறே அப்புறோ பாத்துட்டு அப்புறோ வேணா
வேணா ம் ஹையர் க்ளாஸ் மார் ட்ரை பண்ற டரக்டா அத கொண்டு எடுக்க முடியாது சார் கிட்ட கேக்கணு ம் அப்டின்ட்டு யார் சொன்னா
அங்க ப்ரின்சிபல் மேம் சொன்னாங்க
ஓகே ஓகே ஆ நா கரஸ்பாண்டட் சார் கிட்ட பேசிட்டு நா உங்களுக்கு சொல்றே மேம்ட ஓகே ஓகே ஆ
அ இது என்னோட முடிவு மட்
ஏ முடிவு மட்டு இல்ல சாரு முடிவு பண்ணணு அப்டி இல்லன்னா நீ ஒண்ணு பண்ணு பேசாம நாளைக்கு நீ ஒரு எட்டு கெளம்பி ஸ்கூலுக்கே போயே பாத்துட்டு வந்துறே இல்ல சீரியஸா நா அப்டித்தா பண்ணுவே இப்ப நம்ம போற் றோ அப்டின்னா நமளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியணுனா மேபி அவுங்க வேற ஏதாவதுல இப்ப இந்த அட்மிஷன் ஒர்க்கு புக் எல்லா ஆர்டர் பண்றது அந்த மாரி அவங்களுக்கு அகாடமிக் இயர்ல ஸ்டார்டிங்கில் எல்லா நெறையா ஒர்க் இருக்குல்ல அதனால இத மறந்து கூட இருக்குலா இன்னா நாளைக்கு போயிட்டு இந்த மாரி நேத்திக்கு கூட நா ஆஃபீஸ்ல வந்து கேட்டு பாத்தங்க ஆ அவங்க பேசிட்டு சொல்றேன் ச் சொன்னாங்க எனக்கு எந்த ரிசல்ட்டு கெடைக்குல அதனால தா சரி நேர்லயே வந்து பாத்துட்டு போலான்ட்டு வந்தே அ அப்டின்னு சொல்லி ட்டு நீ கேட்டினா அப்புற அதுக்கு தகுந்த மாரி அவங்க ஏதாது சொல்லுவாங்கல்ல
ஆ கண்டிப்பாக்கா ட்ரை பண்றே நாளைக்கு
ஆ ஏன்னா நேத்துக்கு நா கால் பண்ணங்க இந்த மாரி கேட்டு சொல்றேன்னாங்க எனக்கு எந்த ரெஸ்பான்சு வர்ல இல்லனா நா வேற ஸ்கூல் ஆது ட்ரை பண்ணுவேல்ல ஆமா நம்ம ஆ அதுதா பிரச்ன
இப்ப இந்த மேடமு அப்படிதா சொல்லுச்சு எனக்கு நீங்க ஆஃபிஸ் ஒர்க் ஏதா நியர்
நியர் பையா இருக்கீங்க எஸ் ஆர் பி கார்ணருன் சொன்னே ஓ ஓகே ஓகே அதனால ம் ம் கேண்டி காய்லந்து ஃபைவ் மினிட்ன்ஸ் ஆ மீன் நியர் பை தா அப்டின்னு சொல்லிருந்தே ஓகே ஓகே ஆ ம் அதனால ஒரு வேல அவங்கள நா ஃபோன் பண்ணி கேட்டு பாக்குறே நெஸ்ட் டே அவங்க வர்ல இந்த பஸ்ஸுக்கு தா அவுங்கள சொல்றன் ம் ம் நியர்பையா இருக்கீங்க இல்ல டைமுக்கு வந்துருவி ங்களா அப்டின்னாங்க ஓகே ஆ மேபி அவுங்க அப்புறம் அவங்களுக்கு எது தேவையோ அதுதான நம்ம போய் ட்டு பாப்பாங்க ஆ ம் நீ ஒண்ணு செய்யி பேசாம நாளைக் கெளம்பி போயிட்டு அப் போ இந்த மாதிரி அப்டின்னு நீங்க என்னன்னா வேற ஸ்கூல் எங்கியு அப்ரோச் பண்ணல சோ நீங்க என்ன ரிசல்ட்டுன் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நா எதாவது பாத்துக்குவன் இல்லனா வேற ஸ்கூல்லாவது நா ட்ரை பண்ணுவன்
ம்
அப்டின்ற மாரி பேசிப்பாரு அப்ப உனக்கு ஒரு பைனல் சொல்யூஷன் கெடைக்கும் இல்ல அப்புறம் சரி அப்புறம் நீ சும்மா இங்கியும் குடுத்து அங்கயும் ரேஷன் குடுத்து அது வேஸ்ட்டு தான அப்பறோ எல்லா பக்கமும் கூப்ட்டாங்கன்னா இல்ல வரலன் சொல்றக்கு சங்கடமா இருக்கும் நம்மளுக் கு இப்ப அது வேணா அப்டிதா இப்ப அதா யோசிக்கிற ம் டச்சி ஒர்க் ஆகுதா இல்லையான் தெர்ல ஒருவேள எல்லாம் ஏன் அட்டடைம் பிக்ஸ் ஆயிடுதா ஆ அதுதா கஷ்டம் பாத்து ஆ பேசனதுக்கு அப்புறம் ம் ட்ரலன் சொல்றது கஷ்டோ தான ஆமா அதுக்கு தா சொல்றன் பேசாம நீ நாளைக்கு போனினா ஒரு எட்டு போயி கேட்டுட்டு கன்ஃபாமே பண்ணிக்கோ இல்ல இந்த மாரி ஏனா அப்புறம் இன்னும் ரொம்ப டைம் ஆயிருச்சினா அப்றோ அக்காடமிக்கே வர
யா ஃப்ரெண்டு என்னா சொல்றா கே ஜி எல்லா கொஞ் நாளைக்கு முன்னாடி கே ஜிலே தம் பண்ணிருவாங்க அப்டிங்கிறா
யாரு
ஆ கஸ்தூரின் சொல்ட்டு ஒரு பொண்ணு மேக்சிமம் ஃபஸ்ட்டு கே ஜி குடுத்தாங்கன்னா திருப்பி அப்புறம் ஹையர் கிளாஸ் போடவே மாட்டாங்க கே ஜிலே வச்சிடுவாங்க அப்டின்னா எனக்கு அதுவே கெடைச்சா போது சாமி அப்டின் தா நானும் நெனைச்சன் சொல்லுங்கக்கா
போனினா ரொம்ப ரிஸ்கு அதே சேல்ரி தா குடுப்பாங்க மீதி போனா ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிர ரூபா டிஃப்ரன்ஸ் வரும்
ம்
ஆனா ஆ கே ஜி வந்து நீ பெருசா கொழந்தைங்க கிட்ட என்கேஜிடா இருந்துட்டு இந்த பேப்பர் கரக்ஷன் ஒர்க்கு அந்த மாரிலா ஒனக்கு பெருசா இருக்காது நாலு ரைம்ஸ் கத்து வைக்கிறமா புக்ஸ குளோ அது ஈஸியா ஒன் டூ த்ரீ சொல்லி தரது மேக்ஸிமம் பாத்தீன்னா அடிஷன் வரைக்கும் தா இருக்கும் உனக்கு நார்மலா கேஷ்வலா பேசற இங்கிலீஷ் ப்ளூயன்சி இருந்தாலே போதும் ரொம்ப ஹைஃபையா ரொம்ப ஆ இதான வேர்ட்ஸ் எல்லாம் நீ யூஸ் பண்ணுங்கிறது இருக்காது
ம்
கொஞ்சம் ஈஸியா
ஈஸியா இருக்கும் ஆ அவ ஸ்டாட்டிங்ல என்ன பயபுடுத் துனா நா ரெஷ்யூம் குடுத்துட்டு வந்த ஒன்னேமே கே ஜி ட்ரை பண்றன் சொல்லிருக்காங்க அப்டின்னா கே ஜி மட்டும் போயிடாதடி அதுல போ போயிட்டேன்னா திருப்பி உன்ன அதுலே தம் பண்ணிடுவாங்க திருப்பி ஹயர் கிளாஸே குடுக்க மாட்டங்க அப்டின்னா அன்ட்டு இல்ல எனக்கு
ங்களா
அவுங்க இங்கக்கா கோயம்த்தூர்ல அவுங்க ஒன் டூ ஃபிஃப்த்து ஹேண்டில் பண்றாங்க ஆனா அவுங்க ஃபஸ்ட்டு பி ஏட் முடிஸ்ட்டா பி எட் முடிச்சிட்டு ரெகுலரா ஜாயின் பண்ணிட்டா அப்புறம் நா எனக்கு எனக்கு தேவை என்னான்னா எனக்கு ஃபஸ்ட்டு உள்ள போனாலே போதும் நம்ம போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்றோம் வேற ஸ்கூல் ட்ரை பண்ணிக்கலா ஒண்ணுமே இல்லாமக்கறக்கு இது பெஸ்ட்டு தான அப்டின்ன
கண்டிப்பா நா சொல்றெ பாரு இங்யே ட்வெல்த்து வரைக்கு இருக்கா
ஆமாக்கா ட்வெல்த்து தா நீங்கக் என்ன நீங்க இந்த ஸ்கூல பத்தி கேள்விப்படாமயே இருக்கீங்க எப் பயுமே ட்வெல்த்து வரைக்கு இருக்கா ட்வெல்த்து வரை ஆ நா பேசும்போதல்லா நீங்க இததா கேக்குறீங்க ஆமா இவுங்க ஜாயின் பண்ணும் போது ஃபஸ்ட் பேட்ச் வெளிய போச்சு ட்வெல்
ஆ அ ஓகே ஓகே அப்ப பேசாம நீ இங்க ட்ரை பண்னு ஏன்னா பாப்பாவு தம்பியு அங்யேதானே ட்வெல்த்து வரைக்கு படிக்க போறாங்க உனக்கு இது பெனிஃபிட்டா இருக்கு எல் கே ஜி‌ க் போனின்னா உனக்கு பர்டன்ருக்கா ஸ்கூல் வேலைய ஸ்கூல்லயே முடுச்சு வச்ட்டு வீட்டுக்கு வந்து ஜாலியா வீட்டு வேலைய பாத்துட்டு கொழந்தைங்ள பாக்குறக்கு உனக்கு டைம் இருக்கு நி க்ளாஸுன் எடுத்துட்டீனா வீட்ல வந்து உக்காந்து ப்ரிப்பேர் பண்ணனு மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணனு ஆனா இப்ப கே ஜி கல்லா அவுங்க சூஸ் பண்ற கரிக்குலம்லருந்தே அ டீச்சிங் எயிட்ஸ் எல்லாமே குடுத்துருவாங்க நம்ளுக் கு
ம்
சோ பெருசா ப்ராப்ளம் இருக்காது
அவுங்க எத குடுத்தாலு செரி தா எனக்கு அந்த ஸ்கூல்ல கெடச்சாலே போதுன்தா நானு ஏங்கிட்ருக்கே
ஓகே ஓகே கெடச்சுரு கெடச்சுரு நீ போய் பா ரு நாளக்கி செரியா நாளைக் போய் ட்டு இந்த மாரிங்க நேத்திக்கு வந்த நானு சாரி நேத்திக்கு வர்ல அ நேத்திக் கால் பண்ணே ஆ வந்தே அப்றொ எனக்கு எந்த ரெஸ்பான்ஸ்சு இல்ல இன் கேஸ் எனக்கிங்க கெடைக்குதுனா நா இங்க ப்ரொஸிட் பண்ணிக்கிறே இங்யே கண்டின்யூ பண்ணிக்கிறே இல்லன்னா நா வேற எங்காவ்து ட்ரை பண்றே கொஞ்ச எனக்கு என்னன் சொன்னீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன் கேட்டுப்பாரு
ஆ
சேரிடா பாக்லா அப்றோ
அ செரிக்கா ட்வெல் மினிட்ஸ் ஆயிட்ச்சா
என்னம்மா ஆஹ ஆஹ ஆ ஆ ஆயிட்ச்சு செரி ஓகே ஆ
பாய்க்கா
சேரிடா ஆ இன்னொரு சேரி இரு நா கூப்புர்றே ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு ம்